எ
ஹலோ
வணக்கம் தோழி கேக்குதுங்களா
வணக்கம் தோழி கேக்குது தோழி பேசலாம் தோழி
ஆ பேசலாம் தோழி இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பேசலாம் தோழி
அ ம் உணவு உணவு பேசியாச்சு குடும்பம்
பேசலாம் தோழி அது ஒண்ணு பிரச்சன இல்ல தோழி உணவுல நெறைய வகைகள் இருக்கு தோழி
கண்டிப்பா தோழி அப்ப பேசுவோ தோழி ஆ சொல்லு
உணவு வகை இல்ல இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டிஃபன் வகைகள் இருக்கு அப்றமா சைவம் அசைவம் எல்லாமே இருக்கு தோழி எதாது நம்ம இப்போ நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மட்டன் கொழம்பு எப்டி வெக்கறது இதெல்லா பேசிட்டோ வேற எதாது ஒரு கொழும்பு இப்போ மீன் கொழம்பு
இல்ல எனக்கு ஒரு உன எனக்கொரு அ டவுட் இருக்கு தோழி இ இதுல வந்துட்டு இப்ப நார்மலா நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உடவுல வந்து நிறைய கடையெல்லா ஆரம்பிக்கிறாங்க தோழி இப்ப அது மாரி இப்ப சீட்டு குடும்பத்துல இருக்க நமக்கு வந்து ஒரு வருமானம் தேவைப்படுது அப்டீனும் போது ஆ நம்மயே ஒரு ஒரு மதிய நேரத்துல ஒரு உணவு கடையோ இல்ல இரவு நேரத்துல ஒரு டிஃபன் கடையோ ஆரம்பிக்கலால்ல அதுக்கு ஏதாவது குறைந்தது முதலீடு போடணுமா அது மத்தி அது பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுங்களா
ஆ ஒரளவுக்கு தோழி இப்போ நம்மள்க்கு அதுக்கு காசு இப்போதக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு தெரிய தேவையில்ல தோலி இப்போ நம்ம என்ன உணவு இப்ப நம்ம இட்லி கட அந்த மாதிரி வைக்கிறோ தோச கட இந்த மாரி பூரி எல்லா வைக்கிறோனா அதெல்லா நம்மகிட்ட இருந்தாலே போது தோழி இப்போ மாவு அப்பறமா கோதும மாவு எண்ணெய் இந்த மாரி நம்மளுக்கு தேவப்படுற மசாலா இந்த மாரி எல்லா இருந்தாலே போது தோலி ப நம்ம இப்ப பாத்தீங்கனா கட வெக்கணு அப்பிடீன்னா நம்ம காசு கட்றோ தோழி கண்டிப்பா துக்குன்னு ஒரு அட்வான்ஸ் தொகை எதாவது கட்டணு இதுவே இப்ப நா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த தள்ளு வண்டீல எல்லா கூட வச்சுட்டு வியாபாரம் பண்றாங்க தோழி அதுவும் ரொம்ப நல்லாவே இருக்கு தோலி அந்த ஐடியா அதுல பாத் தீங்கனா நம்மளுக் கு இப்ப நம்மகிட்ட நெறைய இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு நம்மளால காசு போட்டு பண்ண முடியு அப்டின்னா நம்ம ஒரு கட வச்சு பண்ணலாம் தோழி இப்போ நம்மகிட்ட அவளோவா இல்ல காசு நம்ம ஒரு அளவுக்கு தா இப்ப வச்சு ஸ்டாட் பண்ண முடியு பிஸ்னஸ் அப்டின்னா நம்ம சின்ன ஒரு தள்ளு வண்டில வச்சு கூட ஸ்டார்ட்பண்ணலாம் தோலி
அ தோளி இதுல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கனா அ கா பழைய நேரத்துல நம்ம உணவு வைக்கலாமா இல்ல மதிய நேரத்துல இந்த ஆசாப்படு அந்த மாரி இருக்கலாமா இல்ல இரவு நேரத்துல வந்து டிஃபன் கட போட்டா நல்லா இருக்குமா நமக்கு
இல்ல தோழி இப்போ நம்ம காலைல பாத்தீ காலேலயோ இருவு டைம்லயு டிஃபன் ரொம்பவே நல்லா ஓடு தோழி ஏனா இப் இப்போ நிறைய பேரு இந்த ஆபிஸ்க் ப்ப இந்த மாரி எல்லா போயர்றாங்க கணவர் மனைவி எல்லாருமே கூட போயர்றாங்க இப்போ நம்ம காலிலயே ஒஅ இந்த மாரி டிஃபன் கட இதே மாரி இந்த பிரிஞ்சி கட சாம்பார் சாதம் இந்த மாரி அ சிம்பிளா பண்ற தக்காளி சாதம் அ லெமன் சாதம் இந்த மாதி எல்லா வெக்கும்போது அவுங்க ஒரு டப்பா வாங்கிட்டு போய்ட்றாங்க தோழி யிப்ப யெங்க வீட்டாண்டல்லாம் அப்டிதா நடக்குது தோழி
ம் ம் ம் ஆஹ்ஹா
வண்டி வச்சுடுறாங்க வச்சுட்டு அதுல பாக்க பாத்தீங்கன்னா இந்த நாஸ்டா எல்லாம் போட்டுறாங்க பூரி இ இது அப்பறமா தோச ஆப்பம் எல்லா போட்றாங்க
ஆ ஓகே நன்றி தோழி அப்பாம் ஆ மதிய நேரத்துல இப்ப நம்ம சாப்பாடு போடுறோம்னாக்கா ஒரு சில இடங்கள் இல்லதாம் பாத்துருக்கே தோழி வந்து பாத்திங்கன்னா அ கறிக்கொழம்பு மீன் கொழம்பு சாம்பார் அந்த மாரி தா பண்றாங்க இப்ப நம்ம அது மாரி பண்ணலா நல்லா இருக் கும்மா இல்ல
அந்த மாரி கூட நம்ம பண்ணலாம் தோழி இப்போ நம்ம சாப்பாடு இப்போ நெறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ மத்தியான டைம்ல இந்த மாரி ஆர்டர் பண்ணி சாப்பட்றது இல்ல வாங்கிட்டு வந்து சாப்பிடுறவங்கதா என்ன பண்ணுவாங்க இந்த மாரி வெரைட்டி ரைஸ்ஸு இந்த சொல்றீங்கில்லையா மீன் கொழம்பு ரசம் சாம்பார் அந்த மாரி ஒரு மீல்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா மத்தியான டைம்ல நெறைய பேரு வாங்குவாங்க இதுவே எனக்கு தெரிஞ்சு காலைல நம்ம போடம் போது நெறைய ஹாஃபிஸ்க்கு போறவங்க அத் அது அதிகமா வாங்குவாங்க
ஆ
அது எனக் தெரிஞ்சு அது ரொம்போ ஆமாட் டிஃபனா இருக்கட்டு இதே மாரி நீங்க இந்த சாதம் கூடல் இப்போ தக்காளி பு புதி்ன தக்காளி சாதமு அப்றோ புளி சாதம் லெமன் சாதம் இதெல்லா நீங்க காலையிலேயே போட்டாலே நல்லா ஓடு தோழி
ஆமாங்க தோழி ஒரு ஒரு சில இடங்கள் எல்லா பாத்தீங்கன்னா காலையில சமைக்கிறதுக்கான அ நேரம் பத்தாது அப்டின் சொல்ட்டு ஒரு சிலர் சாப்பாடு கொண்டு போ மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்க மத்தியில நம்ம சாப்பாடு கொண்டு போனா கொஞ்சோ அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு குடுத்தோனா அது வெல கம்மியா குடுத்தா ரொம்ப
ஆமா இங்க பாத்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு எல்லா ஒரு லெமன் ரைஸ் தராங்க தோழி உங்க பின்னாடி ரொம்ப சவுண்ட் வருது தோழி டி வி சவுண்டு்
அ ஆமா ஆமா தோழி ஆமாம் தோழி இந்தா வந்துட்டே இப்போ வந்து அதுல பாத்தீங்கன்னாக்கா அ வருமானோ அதுல வந்து நம்ம நெறைய எதிர்பாக்கலா இல்லையா தோழி
ஆமா நல்லாவே எதிர்பாக்கலா தோழி ஏன்னா நம்மய் ஒரு நாளிக்கி ஒரு ரெண்டாயிர ரூபா மூணாயிர ரூபா வரைக்கு நம்ம அதுல சம்பாதிக்கலாம் தோழி
ஆ கண்டிப்பா ஏனா ம் ஒரு சில எடங்கள்லல்லா நம்ம வந்து வேலைக்கு போயி நம்பளால ஈட்ட முடியாது அப்டின்ற எடத்துல இது மாரி நம்ம வந்து அ ஒரு சிறு தொழில் செஞ்சு நம்ம குடும்பத்துக்கு வருமானத்த பெருக்கலா
ஆமா தோழி நீங்க மிகவும் சரியாக சொன்னீங்க ஏன்னா இப்ப நெறைய பேரு பாத்தீங்கன்னா இந்த மாடி குட்டி குட்டி கட வச்சுட்டு தள்ளு வண்டியில வச்சு இந்த மாரி நறிய பண்றாங்க எல்லாருமே இப்போ ரெண்டு பேரு கணவரும் மனைவி ரெண்டு பேரு வேலைக்கு போறதுனால காலையில சமைக்க முடியில டைம் ஆயிருத் து அந்த மாரி டைம்ல நறிய இந்த மாரி காலையில உணவு இருக்கட்டு இந்த இட்லி இருக்கட்டு இதே மாரி மத்தியானோ சாப்பாடா இருக்கட்டு இது ரெண்டுமே நல்லா ஒடு அதுவே நீங்க காலையில வெக்கும் போது நல்லாவே ஓடு தோழி மதியானத்தை விடக் காலையில வைக்கணு தோழி அதுதா நல்லது அதுலதா நல்லா வியாபாரம் பாக்கலாம்
அ ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு கூட ஒரு அ காலையில இது பண்ணி தருவாங்க மதியோ ஆபீஸ்க்கு போறவங்க கூட டக்குனு அத வாங்கி கட்டிட்டு கூட போயிருவாங்க
ஆமா ஆமா கரெக்ட் தோழி அது ரொம்ப ஈஸியா செஞ்சிருவாங்க தோழி இப்ப எல்லாத்துலயுமே என்ன க எண்ணெய் போட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தக்காளி போட்ட அவ்ளோதா தக்காளி சாதமு அதுலயே புளி போட்டா புளி சாதமு லெமன் போட்டா லெமன் சாதமு ரொம்ப ஒரு ஈஸியாவே மெத்தடுல இந்த சாப்பாடு எல்லா செஞ்சிடலா தோழி செஞ்சு அழகா அவங்க என்ன பண்ணுவாங்க வித்துருவாங்க இப் ஆமா ஒரு டப்பா அந்த அ சில்வர் இது மாதிரி டப்பா கெடைக்குது அலுமினியம் டப்பா மாதிரி
ம்
அதுல பாத்தீங்கன்னா நீங்க அ ஒரு ஒருத்தர் சாப்பிடலா
அந்த அளவுக்கு கரெக்டா ந ரொம்ப நேரமா நம்ம முப்பது ரூபாய்க்கு தாராளமா செஞ்சு குடுக்கலா
அ முப்பது ரூபாய் இல்ல அம் இப் இப்ப ரொம்ப அதிக வேணும் நல்லா வயிறு நொம்பி சாப்பிடணும்னா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கணு தோழி நார்மலாவே பாத்தீங்கன்னா எல்லாருமே முப்பது ரூபாய்க்கு தா வாங்குறாங்க அதுல இப்ப கொஞ்ச நல்லா சாப்பரவங்களுக்கு அது பத்தாது சும்மா கொஞ்சமா சாப்பறவங்களுக்கு அது
போது அளவு சாப்பாடு ம் அளவு சாப்பாட போதுமானதா இருக்கு உங்களுக்கு அ கண்டிப்பா தோழி நான் ஆமா தோழி இப்போ இரவு நேர சாப்பாடுல கூட நம்ம அதே இட்லி தோச அ ஒரு சப்பாத்தி இந்த மாதிரி பண்றோ நம்ம ஆனா மதிய நேரத் தில ஒரு சாப்பாடோட முடியுதுன்னும்போது நமக்கு செலவு கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கு தோழி
ஆமா ஆமா ஏன்னா இதுல பா தீங்கன்னா நீங்க பரோட்டாக்கு சால்னா வெக்கணு ஆ இட்லிக்கு சாம்பார் சட்னி கார சட்னி எல்லாமே வெ க்கணு இட்லிக்கு தோசைக்கு எல்லாமே அ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு கூட நீங்க அந்த குருமா ரோட்டி க்கு சப்பாத்திக்கு ஒரே குருமா நம்ம வெச்சுக்கலா இரவு டைம்ல இந்த மாதிரி பண்ணிக்கலா காலைல டைம் ல இந்த மாரி ஒரு சைடு தோசையு ஊத்திக்கணு ஒரு சைடு இந்த பரோட்டாவு செஞ்சுக்கணு
ஓ நன்றி தோழி நன்றி தோழி இப்ப இது மாரி இருக்கிற எடத்துல நம்ம ஒருளா செ ய்ய முடியுமா தோழி இல்ல அது ஒருத்தவங்க யாரா ஹெல்ப்புக்கு நம்ம இது மாரி பச்சுட்டு அந்த மாரி கூட பச்சிருந்தா நல்லாயிருக்குமா
நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம ஒரு ஆளாவே கொஞ்சோ கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணனு தோழி ஏன்னா நம்ம இதுலே இப்பதா ஸ்டார்ட் பண்ண போறோ அந்த டைம்ல என்ன வரப்போது நம்ளுக்கு எவ்ளோ அ வியாபாரரோ ஆக போது எவ்ளோ நம்மளுக்கு காசு வரப் போது எவ்ளோ நிக்க போது செலவு எல்லா போய் நம்மளுக்கு எவ்வளவு நிக்க போகுது அப்டின்ட்டு நம்ளுக்கு தெரியாது இல்லையா
ம்
நல்லா ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம நம்மளு நம்ம வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள உதவி வெ ச்சு கொஞ்சோ அது எப்டியாவது ஸ்டார்ட் பண்ணிக்கணு தோழி அதுக்கப்புறமா நம்மளுக்கு இல்ல இது நம்ம நல்லா சம்பாதிக்கிறோ இதுல ஒரு அஞ்சாயிர ரூபா வருது அப்டின்னா ஒருத்தருக்கு ஒரு ஐநூறு ரூபா எழுநூறு ரூபா இந்த மாரி சம்பளம் குடுத்து பக் ஆமா சம்பளோ குடுத்து நம்ம வச்சுக்கிட்டோ அப்டின்னா நம்ம செய்ய செய்ய அவங்கள பொ பொட்லோ கட்டுவாங்க சாம்பார் பொட்லோ சட்னி இதெல்லா ஒரு பொட்லோ எல்லா கட் ட்ற மாதிரி அவுங்க ஒருத்தங்கள வெச்சுக்கணு தோழி
கண்டிப்பா தோழி நீங்க சொன்னது உண்மதா தோழி எனா ஏற்கனவே நம்ம எடுத்த ஒடனே நம்ம வெச்சுக்கிட்டோனா அது கட்டுப்படியாகதுதா மொத நம்ம வீட்டுக்கு செய்ற மாரியே செஞ்சிட்டு அதுக்கப்பறம் படிப்படியா ஒவ்வொரு ஆளா வச்சக்கிறது உண்ம தான் தோழி அது வந்து கரெட்
ஆமா இப்போ நம்ம வண்டி வெக்கிறோ அப்டின்னா எ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு போட்னு தோழி அங்க போய் எல்லாமே சமச்சுட்டு எல்லா இருக்க முடியாது நிப்போ நம்ம ஒரு வண் டில வச்சு வியாபாரோ பண்ண போறோம் அப்டின்னா நம்ம வீட்லயே காலைல ஒரு அஞ்சு மணி ஆறு மணிலேந் து ஏந்து எல்லாமே செஞ்சுக்கணும் செஞ்சுட்டு எல்லா ஒரு பெரியப் பெரிய அது ஒரு டீஃபன்ல அந்த மாரி ஏதாவது ஒரு தூக்குல போட்டு நல்லா கட்டிட்டு நம்ம சூடு சூடா ஆமா போ போட்டுட்டு போய்டோனா அய அந்த வேல நம்மளுக்கு மிச்சோ கேட்கும் போது நம்ம வெறும் அவுங்களுக்கு கட்டி தா தர்ணு இது தோச இட்லி வகைகள் எல்லா பாத் திங்கன்னா நீங்க அங்கயே போய் பண்ணிக்லா அந்த வண்டிலயே அந்த ஸ்டவு வெச்சு கேஸ் வெச்சு நீங்க அங்கயே தோச இட்லி எல்லா பண்ணிக்கலா பூரியா இருக்கட்டு அதெல்லாம் சூடு சூடா குடுக்கும் போது நல்லாவே நாலு பூரி வரைக்கும் சாப்புடுவாங்க ஒரு ஆளு
ம்ம் ம்ம் ம் நன்றி
இந்த இதுவே இந்த நம்ம பேஸ்னது ரொம்ப பயன்படுத்துததா நெறைய பேரு பாத்தீங்கன்னா சும்மாவே இருக்குனால ஏதாவுது அவுங்களுக்கு பண்ணணுனு தோணிச்சின்னா இது நம்ம பேஸ்னது அவுங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு தோழி
கண்டிப்பா தோழி உண்மைதா தோழி உண்மைதா ஆ
செரிங்க தோழி நம்ம மீண்டும் தொடர்ந்து பேஸ்லாம் தோழி
கண்டிப்பா தோழி உங்களோட பேசுனதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தோழி
எனக்கும் உங்க கூட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி தோலே நம்ம மீண்டும் தொடர்ந்து பேஸ்லாம் தோழி செரிங்க தோழி நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம்